கேக்குதா
கேக்குதா ஆ
அல்லா
அப்பா என்ன பண்ற
சும்மா அப்டியே உக்காந்துருக்கே
அ
ம்
ம் வா அந்தா பைய தபூது ம் பாசு பாசாய்டுவேன் நனைக்குறே லவல்து டுவல்து லவல்து டுவல்த்தலா
ஆ
தைலல்லா ஆக மாட்டாங்க அங்க இருக்கிற மிஷின் எல்லா
பாக்கலாமா பாக்கலா அது ஃபெய்ல் ஆயிட்டா
ஃபெயில் ஆக கூடிய வாய்ப்புல்லன்னா மிஷங்களா நல்லா சொல்லி் குடுப்பாங்க
அ அதுவும்மில்லாம பிராக்டிக்கல் மார்க்ல்லா இருக்குல்ல
அதுல எங்க ப்ராக்டிக்கல் இருவத்தஞ்சு மார்க் வரு ப்ராக்டிகலு
எல்லாத்துக்குமே இருவத்தஞ்சு இருவத்தஞ்சா
ஆமா
எனக்கு எவ்ளோ தெரிமா ப்ராக்டிக்கல் மார்க்கு
எல்லாத்து எல்லா சப்ஜெ மொத்தமாகாவே எல்லாருமே எழுவத்தஞ்சு மார்க்குக்கு தானே எக்ஸாமு
எனக்கு எவ்ளோ தெரியுமா
எவ்ளோ
நூத்தம்பது மார்க் எனக்கு ப்ராக்டிகல்க்கு
ப்ராக்டிகளுதா இருக்கிறதே நூறு மார்க்கு இதுல நூத்தம்பது எங்கருந்து போட்டாங்
எல்லா சப்ஜெக்டலயு ஃபெ எது சொல்றே
எல்லா சப்ஜெக்ட்லைனா
இப்ப வந்துட்டு எனக்கு ஆடிட்டிங்னா அம்பது மார்க்கு
கா ஓஹோ
அப்பற இன்னியொரு சப்ஜெக்ட்ல ஆ மொத்தமா சேத்து சொல்றே
அப்படின்னா எனக்கு அதே மாரி எழுவத்த இருவத்தஞ்சு இருவத்தஞ்சு அம்பது இருவத்தஞ்சு கொஞ்ச அம்பது ஆ எனக்கு நூத்தம்பது தா
அப்ப எனக்கு ஜாஸ்திதா நெனக் கிறே இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருவத்தஞ்சா
ஆமா ஆறு சப்ஜெக்ட் யாருக்குமே இருவத்தஞ்சு இருவத்திஞ்சுன்னா எல்லாத்துக்குமே நூத்தம்பதுதா
எக்ஸ்டரா வருமே அம்பது மார்க் எனக்கு எக்ஸ்ட்ரா வரு
ஆ
ஆ
அப்ப தெரியலப்பா என்ன சப்ஜெக்ட்ன்னு
நம்ம அந்த நூறு மார்க்கா ஐம்பது ப்ரா டிக்கல்லா நம்ம இருவத்தஞ்சு மார்க் எழுதுனா போது ஆனா ஒரு கொஸ்டினே பத்து மார்க் இருக்கு ஒன்றர பேஜ் எழுதுனா போது
ஆ அப்படி
நம்ம அது வேண்டா படிக்கவே வேண்டா படிக்காமே பாஸ் ஆயிடலா
ஆ எக்ஸாம் ரிசல்ட்டெல்லா எப்போ சொல்லியிருக்காங்க காலேஜில
தெர்ல ஒரு வார அப்டின்னாங்க என்ன கதைனு தெர்ல
ஆ
ம் இனி சைன் பண்ணிட்டுல அப்படின்னு சொல்லிட்ருந்துச்சு மேம்மு
ஏதோ காலேஜில சர்ட்பிகேட்லா இருக்காமா அதெல்லா வாங்கணுனு சொல்லிட்ருந்தா எடி
என்ன சர்ட்டிபிகேட்டு
என்னான் தெரியல ஏ ஷக்கில்லா அவங்களாம் வாங்கிட்டு போயிட்டாங்களம்மா நம்ம தான்டா போய் வாங்கணு எப் எப்போ போலா வா நம்ம போலா அப்டின்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா
ஏயா தனியா போய் வாங்க மாட்டாங்களாமா அவுங்க
அவுங்க எல்லா ஒட்டுக்கா போறதாம்மா போய் வாங்கிட்டு எங்கயாது வெளிய போகலா அப்டின்னு
ஓ ஓ ஓ
நா இருக்க மைண்ட்செட்ல வெளிய போற மைண்ட் செட்டு தா இன்னொன்னு
பாக்கலா
உங்கிட்ட சொன்னே பாத்துக்கலா
ம் என்ன சர்பிகேட்டா இருக்குன்னு தெரியுமா?
அ
ஒரிஜினல் சர்டிபிகேட்லா குடுப்பாங்கலே
ஒரிஜினலா ஆமா டி சி அதெல்லா குடுக்குறாங்க அததா அத அத பத்ததா ஏதோ சொல்லிட்டு இருந்துச்சி டி சி இன்னு குடுத் இல்லையே மார்க் ஷீட் தானே குடுத்திருப்பாங்க ம் லெவல்த் டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுதா குடுத்திருக்காங்க டி சி இன்னியு குடுக்கல ஏன்னா அது வந்துட்டே இல்ல
அப்ப டென்த்தோடது குடுத்துட்டாங்களா?
டென்தோடதெல்லா குடுத்துட்டாங்கு நெனைக்கிறே அத டென்த்தோடதெல்லா மார்க் ஷீட் எனா அதெல்லா குடுத்துட்டாங்க
ம்
அதெல்லா வந்துடுச்சி இனி டி சி தா எப்
பரவால்ல மூணுமே குடுத்துவுட்டாங்களே பெரிய விஷயோ தா
அதேதா
ம் அண்ணா போய்விட்டான்
ஏயே
ஆமா என்னடா ஆளக் காணு அப்டின்னு பாத்தே
ஆ
நேத்து லேட்ட தா தூங்கனானமா
ஆ
நூறு ஃபோன் வந்துருச்சி இதோட நிக்கவே இல்ல இப்பெணிச்சிட்டு குடுகுடுனு சாப்டுட்டு ஓட்றா
ஆ
ம்
ஓஹோ
ம் ம்
இந்த கருப்பா மூச்சிங்கள்லா
ஆ
பாவோ தலகீல திரும்பிடிச்சின்னா அதுங்களால உயிர் வாழ முடியாது போல
அப்டில்லா இல்லையே
ஆமா
அது முயற்சி பண்ணி அது திரும்போ
அது திரும்போ நேத்து பாவோ எயா கால் அது கால்ல ஏறுச்சா டக்குன்னு ஒரு ஒதற ஒதறன கீழே அப்டியே கமுந்திருச்சி சும்மா அப்டியே கால் ஆட்டிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா அதால திரும்பவே முடியல
அப்ப திருப்பிவுட வேண்டிதானே
ஆடா ஐயோ சேரி வேணா சொல்லி விட்டுட்டே
பயம்மா கருபாம்பூச்சுக்கி
ஆ அப்பள்ள இல்லையே
பின்ன பொய் தான
எங்க அம்மாலா கருப்பாபூச்சி சொன்னோனே போய் டக்குனு ஒரு கையில புடிச்சு வீசிருவாங்க
ஆ பரவாலேயே
ஆமா கர்பாம்பூச்சுய இப்டி ஒண்ணு அப்டி ஒண்ணு அப்டி ஒண்ணு மூணு மூணு நழு
அவோ கர்ப்பாம்பூச்சினா பயமா உங்களுக்கு
எனக்கு எங்கடி பயோ
ஆஹ பொய் சொல்லாதீங்க
அப்பிட்லா இல்ல
சும்மா எங்கிட்ட பில்டப் பில்டப் காட்டுறக்க வேண்டியது தான எனக்குல்லா எல்லாமே பயந்தா
அ
ஆமா பூச்சனாலே எனக்கு பயந்தான்
அதுக்கெல்லா பயப்படுவியா ஆமா ஒன் ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணாத நாய்க்கே பயப்படுற
நாய் ஒண்ணுமே பண்ணாதா நாய் மேல எப்தெருமா எனக்கு பயோ வந்துச்சு சேரி
எ
நாங்க ஃபஸ்ட்டு நூராபாத்துல இருந்தோல்ல அப் அஃப்ரீ வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அந்த கறிக்கட லைன்னு
கறிக்கட லைனா
ஃபுல்லா அங் கறிகடையாவே இருக்கும் முன்னாடி
ஆ தெரிஞ்சு தெரிஞ்சு ஆ ஆ அதுக்குள்ளயா இருந்தீங்க அ அதுக்குள்ளதா எங்க அத்தாவோட அம்மாவீடு அ நாங்கலு
நா தா சொன்னேல அஃப்ரீ வீட் பக்த்துல தா இருந்தோனு தெளிவாதான சொன்னே
ஆ
அங்க ஒரு பொட்டி கட கூட இருக்கு
அப்டியா
தெரிமா அந்த பொட்டி கட வீட்ல தா அவுங்க குடியிருந்தாங்க
அ
அ அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சந்து இருக்கு அந்த சந்துக்குள்ளதா நாங்க இருந்தோ அ ஆய்ப்பு இருக்கு அப்போ ஸ்கூல் ஸ்கூல் விட் ஸ்கூலுக்கு நேரமா போணு
அ
அவ நா சே நா மட்டு நேரமா போயிடற உம்மா வந்து நீ போகாத கூட கூட நா வர கூட வர சொல் நா இல்ல நானே தனியா போர டைம்மாச்சு சொல்லிட்டு பேக்கெல்லா மாட்டிட்டு குடுகுடுனு ஓடுவ ஓடும்போ அங்க ரெண்டு நா ஒரு நா ஒரு நாய் எ பின்னாடியே இப்டி ஃபாஸ்ட்டா தெரட்டிட்டு வந்துச்சு அடிச்சு கட்டி ஓடி அங்குட்டுபோய் விழுந்து கையெல்லா செரங்கி ரத்தோ வந்து அழுது அன்னைலந்து நாய்னா பயோ
எனக்கு ஒரே ஒரு வாட்டி தா நாய் கடிச்சிருக்கு
நாய் கடிச்சிருக்கா
ஆமா அது வ அது வள க்குற நாயி ஃபஸ்ட்டு போத்துனூர்ல இருக்கும்போது
அ
அப்ப எப்போமே நாங்க வெளயாண்ட்டுருக்கு போய்ட்டே இருப்போ அங்க நாய் இருக்கு எப்போவு வெளாண்ட்டு நாய் பாத்தாலே பயமாதா இருக்கு
ஆ
ஓ அப்டியா எப்பவு அந்த வழில தா போறது வர்றது எல்லாமே அதே வழி தா திடீர்னு ஒரு நாள் தொரத்திட்டா ஓடுனே
ஆ
போட்டு கடு கடுச்சுட்டா போட்டு நானு மண்ட மண்டயா அடிக்கிறே விட்றா விட்றானு
ஆ
போட்டு ஒரு கடி கடிச்சு அப்றோ விட்டாபாரு அப்றோ அழுதுட்ட அப்டியே வீட்டுக்கு போயி ஊசிய போட்டு ஆ அப்டியே ரெடி ஆய்ட்டே பின்ன நாய்கடினா ஊசி
எத்த எத்தன ஊசி போட்டாங்க
அதெல்லா ஞாபக இல்ல
தொப்புழு சுத்தி முப்பத்தொரு ஊசி போட்டாங்களா முப்பத்தோரு ஊசி போட்டாங்களா
முப்பத்தோரு ஊசியா முப்பத்தொரு ஊசி போட்ருந்தா நா அவ்ளோதா
நாய் கடிச்சா போடுவாங்க
அவ்ளோ ஊசியலா போடுவாங்களானு தெரிலயே
போடுவாங்க வெ வெசோ ஏறுனா போடுவாங்க உங்களுக்கு அப்ப வெசோ ஏறிருக்காதுனு நெனைக்கிறே
ஆ ஹ அந்த நாய பாத்தாலே அள்ளுவிடு அந்த மாரிருக்கு
ஆ போயல வம்பு இழுத்துருப்பீங்க
வம்பலா அந்த வயசுல நா எதுக்குப்பா அதுக்கிட்ட வம்பிளுக்க போறே
இழுப்பீங்க இப்பவே நீங்க அந்த ஆட்டோ ஆட்றீங்க அப்ப பண்ணிருக்காமயா இருப்பீங்க
ஆ ஹ அப்பெல்லா எனக்கு இருந்ததுலா ஒரே ஆச நாய பாத்தாலே ஜாலியாருக்கு நாய முதுகுல ஏரி ஒக்காந்து போணுனு ஆச
மதா
அப்ப படத்துல எல்லா பாக்கும்போது குதிர மேல எல்லா உக்காந்ட்டு போவானுங்க நமக்கு நம்ம ஹைட்ல எதாது இரு உக்காரனுன்னு சொல்லி நினைப்பே அப்பதா நாயை பாக்கும்போது ச நாய் முதுகுல உட்காந்து எங்கயாவது போகனு அப்டின்னு யோசிப்பே
ஆ
ஒருவேள அப்படி ஏறி உக்கார போகும்போது கடிச்சிருச்சா என்னமோ தெரில
அது ஓரமே இல்லயா
அது ஞாபகமே இல்ல
ஆ இருக்லா அப்டி செய்யக்கூடிய ஆள் தா நீங்க ஒக்காந்துருப்பீங்க ஏறி
ஆ ஆ
அப்டிதானே
ஆமா எங்க வீட்ல வேற ஏதோ வீடு இருக்கு அங்க காலமாதா வீடு இருக்கு பாக்க வா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க
எங்க
அ வாங்க அவுங்க வீட்டு பக்கத்துல தேட்றாங்க அவுங்க வீட்டு பக்கத்துல போனாலே ஒரு வழியாய்ருவோ நாங்க
ஏ குறிச்சி பிரிவுளையா
உறிச்சி பிரிவில்லே ம் எ செல்வ பொருத்து நாங்க்ல நானே மெயின் ரோட்ல எ மெயின் ரோட்டுக்கு முன்னாடி விடிஞ்சுது சந்தோசுமா இருக்கே
உ
அவங்க கோபு உள்ளே கூப்புறாங்க அந்த கட்டுக்குள்ள
உங் ரெண்டு காலமா இக்கா
என்னது காலாமாலா ரெண்டு கலமா இல்லவ் ம் எதுக்கு பதினஞ்சி இருவது காலமா இருக்கு
ஆ
ஆ
அப்ப செலவுபூத்ல ஒருத்தங்க இருக்காங்ளா
இருக்காங்க இருக்காங்க அதா போய் என்னன் போய் பாத்துட்டு வரே சேரி
என்னு என்னதே
சேரி வக்கிறே